ஆஹ் ஆஹ் கேக்குது எனக் கேக்குது உங்களுக்கு கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குதுங்க
என்ன பண்ணிட்ருக்கீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
சும்மாதாங்க இருக்கே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
பா இருக்கே சாப்ட்டீங்களா என்ன சாப்ட்டீங்க
ஆ சாதமு பருப்பு கொழம்பும் சாப்ட்டேங்க நீங்க என்ன சாப்
நானு சாதனு ரசம் சாப்ட்டோகா சோறு சாசும் சாப்ட்டே ஏன்னா அதான் பஸ் செஞ்சே நீ உங்க வீட்ல யாரு செஞ்சது சாப்பாடு செஞ்சுட்டாங்களா இல்ல செஞ்சட்டு இருக்காங்களா
செஞ்சுட்டாங்க அம்மாதா செஞ்சாங்க
அப்படிங்களா இப்ப நைட்டுக்கு
நைட்டுக்கு அதேதா
அப்டிங்களா செரிங்கப்பா செரிங்கப்பா ஏனா ன்ன பண்ணிட்டு இருக்காங்க வீட்லலாம்
தம்பி ஜாலியா விளையாட்டு இருக்கான் அம்மா வக்கான்ட் இருக்காங்
அப்டிங்களா
கன்ட்ரு கேன் அக்காவும் வக்காந்துருக்காங்க இன்னொரு அக்கா எங்கயோ போயிருக்காங்க
போயிருக்காங்க
தெரிலங்க
அப்டிங்களா வீட்டு பாடலா முடிச்சுட்டீங்களா இல்ல அப்பறோதா பண்ணணுமா
அதுக்கு நைட்டு ஒரு ஏழு மணி பண்ண இருக்க
அப்ப எதாவுது டவுட் இருந்தா எடுத்துட்டு வாங்க நான் உங்களுக்கு சொல்லி தரேன்
ஆ
எடுத்துட்டு வாங்க ஏதா சந்தேகமா இருந்தா வந்து என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு சொ சொல்லி தரேன் ஆஹ் இங்க ம இங்க பூச்ச எல்லாம் இருக்கிங்களே பூல்லாம் பூ விடுதுங்களா பூச்செடில
ஆஹ் விடுதுங்க
அப்டிங்களா நல்லா ஸ்மெல் என்ன என்ன செடி இது மல்லிப்பூவா குண்டு மல்லியா
அது குண்டு மல் மல்லிப்பூ இன்னொரு பக்கத்துல இருக்றது ஆரஞ்ச் கலர் இதோ அது
அப்டிங்களா க கனகாபுரம் பூ ஆரஞ்ச் கலர்ல்ல இருக்கிறது ஆ கொய்ய மரம் கொய் கொய்யா மரத்துலல்லா கொய்யக்கா பெரு பெரு பெருசு பெருசயிறுக்குது நல்லா டேஸ்ட்டா இருக்குங்களா
ஆ நல்லா டேஸ்டா இருக்குங்க டெய்லிமே ஆ இப்பதா புடிங்கி ஒன் சாப்ட்டங்க
அப்படிங்களா நல்லா இருக்குங்களா அப்ப நா ஒன்னு புடிங்கிற இருங்க‌ இப்ப ஆறு மணிக்கு மேல புடுங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வீட்டுல ஆறு மணிக்கு மேல புடுங்கள அதுக்கப்பற புடிங்க்கிறே அம்மா திட்டுவாங்களா புடுங்கனா இல்ல அம்மாட்ட சொல்லிட்டு பிச்சுக்குவா
அம்மாட்ட சொல்லிட்டு பிச்சுக்கோங்க
அப்படிங்கள இல்ல இப்ப வேண்டா இப்ப ஆறு மணிக்கு மேல ஆய்டுச்சு ஆறு மிக்கு மேல நானு வீட்ல எது தொடமாட்ட சி செடியில எதவு புடுங்க மாட்டனே இதுக்கு மேல வேணா நா எதா வாங்கனும்ன புடிங்கிக்கிறேன் மயில் பாருங்க ஆண் மயில் எவ்ளோ அழகாருங்கங்க நா நேயித்துக்கெழம ஆண் மயில் வ வந்து ஆஹ் நான்னு நேத் ஆமா தோக வி தோகை விரிச்சதோட பாத்த நா சந்தோஷமா இருஞ்சி அத பாக்றதுக்கு அப்போ நீங்க தா பாக்கவேல்ல நா மட்டு அன்னைக்கு போயிருந்தனா அந்த எத்துக்கு அதனால நா பாத்தே ரொம்ப பெருசா தோக விரி சிட்டு அவ்ளோ அழகா இருந்துச்சு பாக்றதுக்கு அது கூ கூ ன்னு குவ்விட்டே இருந்துச்சு என்னடா குவ்விட்டே இருக்குன்னு பாத்தா மயிலு பய்ங்ரமா இருந்துச்சு பாக்றதுக்கே அவ்ளோ அழகா இருந்துச்சு
அப்பன்னா அப்ப நீங்க பாத்ரிக்கீங்க
ஆமா நா டூ டைம் நா ரெண்டு வாட்டி பாத்ருக்கே ரெண்டு வாட்டி பாத்ருக்கே பஸ்ட்டு நாளு அதே மாரிதா ஞாயிற்று கெழம அப்டிதா பாத்தே திங்க கெழம மறுபடியு அதே எடத்துல அதே மாரிதா பாத்தே பதொட்னே ஒரு ஹாப்பினஸ் ரொம்ப சந்தோஷ் சந்தோஷமாயிருச் எனக் நா பர்ஸ்ட்டு டைம் தோக விறுச் ச்சுது பாத்தன அதுலே எனக் ஒரு சந்தோஷோ
ஆஹ்
உம் வீட்டுபாடல்லா இப்ப எல்லாத்துலயு குடுத்துருக்காங்களா
ஆமாங்க எல்லாத்தையு குடுத்துடுறாங்க டெயிலுமே யார்ரா எழுதுறதுன்னு இருக்கு
ஆஹ அப்டிங்ளா எத எடுத்துட்டு வாங்க வேண நா எழுதி தரே உங்ளுக்கு
வேண்டாங்க ஒரு வாட்டி நீங்க எழுதி
பா நா எழுதந்துதான நீங்க அடிவாங்குநதா சொன்னீங்க ஆமா ஆமா சாரிப்பா விடுங்க விடுங்க நீங்ளே எழுதுங்க ஏதா சந்தேக இருந்தா என்கிட்ட வந்து கேளுங்க வேணுனா நா சொல்லித்தரே
ஆஹ் சேரிங்க
செரிங்கப்பா அப்றோ எனப் பண்ணிட்ருக்காங்க அக்கால வெளிய பொயிருக்காங்களா இன்னு வர்லிங்ல வீட்டுக்கு வெளிய பொய்
இன்னும் வரலங்க கடைக்கு போய்ருக்காங்காலா
யாரு அக்கா மட்டு பொயிருக்காங்களா இல்லையே போன என்னையு சேத்து கூட்டிட்டு போவாங்ளே ஏ கூட்டிட்டு போலீங்ளா என்ன அவ பாத்தீங்களா இருங்க இருங்க அக்கா வர்ட்டு அதுக்கு அப்றமா இருக்கு உங்க அக்காக்கு எப்பவுமே என்னதானா உங்க அக்கா கூட்டிட்டு போவாங்க அதனாலதா கூப்டாம போய்ட்ருக்காங்ளே அதனாலதா கேட்டே பெரியக்காவா சின்னக்காவா
சின்ன அக்கா
அப்டிங்களா சின்னக்கானா கூப்டமாட்டாங்க பெரியக்காதா என்ன கூட்டிட்டு போவாங்க நா கூட தப்பா நெனச்டே பெரிய அக்காதா பெரியக் கா தா கூட்டிட்டு போவாங்க சின்னாக்கா கூட்டிட்டு போக மாட் தங்க அதா என்ன வாங்கிட் வர போய்ருக்காங்க பால் வாங்கிட்டு வர போய்ருக்காங்களா
இல்லங்க கொஞ்சோ அஹ் வீட்டுக்கு நாளைக் ஏதோ செய்றன்னாங்க காய் சாத
அப்டிங்களா
ஆஹ் அதுக்கு காய் சாதோ செய்றேன்னு சொன்னாங்க
அப்டிங்களா சரிங்க அப்ப சரிங்கப்பா சொல்லுங்க ஏனா பண்ணிட்டு இருக்கீங்க ஆஹ் போட்ற அப்டே லைன்ல
ஆஹ்
ஹலோ கேக்குதாப்பா ஆஹ் கேக்குது சொல்லுங்க உங்களுக்கு கேக்குது ஆஹ் கேக்
உம் என்ன பண்ணிட்டுருக்கிங்க
சாப்பாடு செய்றதுக்கு வச்சுட்டுருக்க
ஓஹோ நீங்க ஃபஸ் செஞ்சீங்களா செய்ரிங்களா
ஹலோ இருக்கட்டு விடுங்க பேச
சரிங்க
அப்பறமா கூப்பட்டுங்களா